ஹலோ
வணக்கம் தோழி கேக்குதா ஹலோ தோழி கேக்குதா ஹலோ
ஹலோ
நா பேசறது
ஹலோ ஆ தேக் கேக்குது கேக்குது
அ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்குறே
உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்குறாங்கௌ உங்க குடும்பத்துல
அ ம் அ எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி இப்ப ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்களா உங்க வீட்டுல எந்த மாரி எப்டியான சண்டைகள்லா வரோ உங்க வீட்டுல
அதா அவனுக்கு கோ பாத்து செய்றே எனக்கு பாத்து செய்ய மாட்டேன்ற எனக்கு எதனா கேட்டா நீ செய்ய மாட்டேன்ற அவன மட்டு ட்ரிப்புக்கு அனுப்புற ஃப்ரெண்ட்ஸ் கூட அனுப்புற எனுக்கு அனுப்பவே மாட்டேன்ற அப்டின் சொல்லிட்டு போ சண்ட போடுவாங்க அவுங்க டா டி பெரிய பையன எதுவு கேக்க மாட்டாரு அன் டைம்ல வந்தா கூட சின்னவன எங்கடா போன அப்டின்னு கேக்குவாங்கோ ஒடனே அவருக்கு கோவொ வந்துரு அவுங்க அவங் அப்பா கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணமாட் நான் தான் பிட்டி கச்சின் எங்கிட்ட ஆ எங்ககி எங்கிட்டதா வந்து
ஏன் என்ன மட்டு எல்லாமே கேக்குறீங்க எதுக்கு என்ன மட்டு கேக்குறீங்க அவனயு கேளுங்க அப்டின்னுவாங்க
ஆம்மா அப்டிதா சண்ட போடுவாங்க ரெண்டு பேரு அவுங்க ரெண்டு பேரு சண்ட போட்டுக்லா நா மிடில்ல போய் பஞ்சாயத்து பேசுன்னா அவுனுங்க ரெண்டு பேரு சண்ட ஏமேல திருப்பி வுட்டுருவாங்கோ அப்பறம் பேசாத கூட இருந்துருவானுங்கோ ஆனா அவுங்க ரெண்டு பேருமே போட்டு அவுங்களே காம்டவுன் ஆனா அவுங்க ரெண்டு பேருமே அடுத்த நிம்ஷங் கூட பேசிப்பாங்கோ
பேசிப்பாங்க இதுல நம்பதான் நடுவுல சண்டக்காரங்களாயிடுவோ
ஆமா அதனால இப்ப தெரிஞ்சுக்கினு அவுங்க ரெண்டு பேர் சண்ட போட்டா நா உள்ள போ மாட்ட நா வெளியவே நிண்டுகறது ஏன்னா
முடிச்சுக்கோங்க
ஆ அவ்வள தா அடிவரி போமாட்டாங்கோ வாயிலயே சண்டை போடுவானுங்கோ எதனா இவன் கேட்டா அவன் வாங்கி தர்லன்னா அவன் கேட்டா இவன் வாங்கி தர்லன்னா அக்ஸ்மாத்தி இவன் வெளியே போனானா இவன் இது வேணுன் ஃபோன் பண்ணி சொன்னா அவன் வாய்னு வருவான் வாய்னு வர்லன்னா அவனுக்கு கோவோ வந்துரு இவன் கேட்டா நா வாய்னு வந்தரேன் நா கேட்டா இவ ஏன் வாய்னு வந் தர்ல அப்டினுவாங்க
இப்ப பெரிய பிள்ளைங்ளா இருக்காங்கல்ல தோழி எப்பவா வது உங்க கோவத்த கண்ட்ரோல் பண்ண முடியாம அடிச்சிருக்கீங்ளா
ஆ அதெல்லா அடிச்சிருப்ப
பெரிய பிள்ளைங் காலேஜ் போம்போது கூட
இப்ப கூட தா அடிப்ப கோவொ வந்தா அம் ஆனா அதிகமா கை வெக்க மாட்ட அவுங்ளு வளந்துட்டாங்கல்ல அதனால அ அவ்ளோதான்மா மரியாதி அப்டின்னுவா அதுலயே நம்ம புரிஞ்சிக்கிணு ஆனா அவுரு எப்பய்மே அடிக்க மாட்டாரு எவுரு எப்ப சின்ன வயசுலர்ந்தே அடிக்மாட்டாரு வாய்ஸு இன்க்ரீஸ் பண்ணாவே பசங்க சய்லண்ட் ஆய்டுவாரு ப பசங்க ரெண்டு பேருக்குமே அவுங்க அப்பா மேல பயொ என்கிட்ட பயொ இல்ல
அ ஏன்னா நம்ப எப்பயுமே கூடருக்கோ நம்ம நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி குடுக்குறோ நம்ப கூடவே இருக்கறதுனால நம்ம மேல அவங்களுக்கு பயொ வராது அவுங்க எப்பவாது உள்ள காலைல போனா சாய்ங்கால உள்ள வருவாங்க அவுங்கள பாத்த ஒன்ன அவுங்களுக்கு கொஞ்சம் மரியாத பயோ பாசோ எல்லாமே அதிகமா இருக்கூ
ம் ஆமா அந்த மாறி ஆனா அவுங்க டாடி எதனா கேட்டா கரெக்டா அவரு செஞ்சுடுவாரு இவுங்க இவுங்க வேலய பாத்துப்பாங்க இப்ப கூடோ ஊருக்கு ஒன் ஒரு வாரொ போயிட்டு வந்த அவன் பெரிவன இங்க வுட்டுட்டு தான் போன அவனுக்கு க்ளாஸஸ் இருந்ச்சி செரி இவுருக்கு லீவு அப்டின்டு இவுரு கூட்டுன் போல ஏன்னா ரெண்டு பேரு சேந்தாப்பல கூட்டுன் போ முடியல அவனுக்கு காலேஜுனா இவுனுக்கு லீவு இவுனுக்கு லீவுனா அவனுக்கு காலேஜு அப்புறமா ஒரு வாரொ இப்பதா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாரொ வுட்டு போன்துக்கு நா தனியா இந்துக்குற நான் தனியா இந்துக்குற பி ஜி ல கூட இருப்ப அப்டி இப்டின்னாரு பெரியவரு இப்ப வீட்டுக்கு வந்து இல்லம்மா தனியா இருக்குது ரொம்ப கஷ் டோ
கஷ்டோ அ இருந்து பாத்தாதா தெரியு இருக்கும் போது அதனுடய த்துக் வழி தெரியாது போய் இருந்து பாத்தாதா தெரியு
ம் இல்லல்லம்மா ரொம்ப கஷ்டமாக்குது தனியா இருக்கற்து அப்டினாரு காலேஜிக் போயினு அப்புறோ ப் கோர்சஸ் போய்ட்டு வரும்போது அவுருக் தெரில ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துன்னு
ஆனா பேசும்போது ரொம்ப தவுலத்தா பேசுவாங்க
ஆமாமா
ம் என்னால முடியாதா என்னால நா இருக்க மு டியாதா நீங்க விட்டீங்கனா நா இருக்க போறே அப்டி இப்டின் சொல்லுவாங்க ஆனா விட்டு பாத்தாத தெ
ஆமா அப்பறமா இல்லம்மா என்னால இருக்க முடியாது நானு அவுங்க டேடி
அப்ப வந்து ஒரு டயலாக் சொல்வாங்க பாருங்க ஐய்யயோ நா ரொம் போ மிஸ் பண்ணம்மா அப்டின் ஒரு டயலாக் சொல்லுவாங் பாரு அதுலியே புரிஞ்சிக்குணு ரொம்ப பலமா வாங்கியிருக்கறாங்க போலரு க்கே அப்டின்ட்டு
அது அவுங்க டேடி அவரதா உட்டு போனே ஆனா அவுங்க டேடி கிட்ட மோஸ்ட்லி கண் பேசு மாட்டாரு எதுனா வேணுன்னு மட்டு கேக்குவாரு அதனால ஏங்கிட்டதா ரொம்ப பேசினி இருப்பாரு ஒக்காஞ்சினு இல்ல நா போய் அவுனான் சீண்டிட்டே இருப்ப ஆளு ஒரு ஆளு இல்லாதது அவுரு ரொம்ப இதாயிட்ச்சி இல்லல்ல நா இன்னு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தனா கண்டிப்பா ஊருக்கு
அவுங்க கூட இருந்தா இன்னானா‌ இன்னா அப்டின்ருப்பாங்க நம்ப கூட இருந்தா இது வேணா அது வேணா இது வேணு ஜூஸ் போடுங்க அதுஸ் செய்ங்க இது செய்ங்கன் ஆயிரத்தி எட்டு சிசு சொல்லுவாங்க இருந்து பாக்கணு அப்பதா விட்டுட்ணு
ஆ ஆமாமா நம்போ ஒரு ஐட்டோ செஞ்சு வெச்சா அவுங்க ஒரு ஐ
கேப்பாங்க ஆ
நூடுல்ஸ் செஞ்சி குடு மேகி செஞ்சி குடு பாஸ்தா செஞ்சி குடு அபிடின்னுவாங்கோ நா இத செஞ்சு வெச்சுகுறே இது சாப்புட்றான்னா எனக்கு இது வேண்ணா
ம் அதுதா இ விட்டுட்டு போம்போதுதா தெரியு அய்யயோ நீ ஏ விட்டுட்டு போன நாங்க இருந்துப் இருக்கற வரைக்கு சொல்லுவாங்க நம்ம எங்க போ போமாட்டமோன்ட்டு ஆனா போனதுக்கு அப்புறோ அவுங்களோட நெலமைய நெனச்சி பாக்கணு ஆனா நமக்கு கொஞ்ச நாள் ஹேப்பி இருந்து அவஸ்த படுங்க அப்டினு உட்டு
கிட்டகூட போயிட்டு சொல்லிந்தம்மா அவனுக்கு வயிறு ஒரு மாரிக்குதா வெளில சாப்ட்டு ந போட்டா போட்டான்னு இந்தே இல்ல இல்ல உடு உடு அவன ஒரு வா நா எப்டியிந்து இங்க வந்தன்னா ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சுதா அம்மா வீட்டுக்கே போவே அதனால இல்ல இரு நீ வரது ரொம்ப ரேரு இருக்கட்டு இரு அவ தெரியிட்டு உ அரும அவனுக்கு தெரியிட்டு அப்டினி நிந்தாங்க அவுரு செரி நிதுக்கு நீயி நீயே செ ய்டான் சொல்லிட்டு நா மெஷர்மென்ட்லா சொல்றே அதல்லா முடியாது அது செய்ணு சாமான கழுவுணு அதெல்லா வேல இருக்குது அதெல்லா பெரிய வேலையா அவுரு அ அவுங்க அப்பா சாமானோ இவுரே கழுவி வெச்சிகிறாரு அவரு மோஸ்லி செய்ற கி ச்சன் கே வரமாட்டாரு இவுரு சாப்ட்டு தட்டு போட் ட்டுக்கிறாரு அவுரு சாமானோ கழுவி வெச்சிகிறா பார்றா நீ உங்க டேடியே வேல வாங்கிட்ட அப்டினினிந்தே
நமக்கு செய்யும் போது செய்ய மாட்டாங்க ஆனா அவுங்குளுக்கு செய்ணுனா செய்வாங்க நமக்கு ஒரு நாள் முடில கொஞ்சோ செய்யின் சொன்னா முடியாது நா ஏ செய்யணுன்வாங்க
ம்மா ஒரு டீ காஃபி பாலு சூடு பண்ணி குட்றானா கூட நீ எப்ப இருக்கிறியோ கன்வெட் ஆவுதோ உனுக்கு எப்ப தோதாவுதோ அப்பயே ஏந்து செய் மம்மி அ ஆ அ அவுங்க டாடிக்குனா செய் டானா ஓடி போய் செய்வா
ம் இத ஏமாத்துறாங்க நம்ள
ஆமா
இப்ப விட்டு பாத்தா தெரியு அவுங்களோட லட்சணோ என்னன்ட்டு
ம் ஆமா
ஆமா விட்றதுக்கு முன்னாடி வரைக்கு சொல்வா ஏ எங்களால இருக்க முடியாதா நாங்க இருந்துக்க மாட்டம்மா செய்ய மாட்டமான்ட்டு
அதெல்லா சும்மா அவுங்க வெளிய போனாதா தெரியு நம்ம அ ப்பே சொல்லிட்டே போனே நீ பி ஜி ல போவாத ஃபர்ஸ்ட்டு இங்க இருடா அதுக்கப்றமா பாரு அதுக்கப்றமா பி ஜி க்கு போ அப்டின் இங்க நியர்பை யா ஒருத்தரு இருக்குறாங்கன் அவுங்க சொன்னாங்க அவுங்க பையன சென்னைல தா ச வி ஐ டி ல சேத்ருக்கறாங்ளா அவே இங்கே கெட்ச்சிருக்கு காலேஜு இந்தாலியு அங்க தனியா இருக்குணு அவன இன்டிபெண்டடா அவேன் பாத் இட்னுபோய் சேதுனாங்க அவுங்க மம்மி இங்க செஞ்சு குட்தாங்க இப்ப அங்க போய்ட்டு அவுரு இவ வந்து சொல்ன்னிக்றாரா இல்லெல்ல நீ நம் அம்மாவ மாரி வே ற யாரு வரமாட்டாங்கோ அவனே துணி தொவச்சு அவனே இது பண்ணிக்கணு அப்டி எல்லா சொல்லிட்டு சொல்லினிந்துகுறாங்கோ அவரே தோச்சி அவ ரே அந்த இதுலந்து எடுத்துட்டு வந்து அயரன் பண்ணு அதுக்கப்றமா சாப்பாட்டு போய் வாய்னு வந்து நம்ளே சாப்புட்ணு இவ்ளோல்லா இக்குது ரொ
கேன்டீன் இல்ல
அ கேன்டீன்ல தா பி ஜி ல அங்கே போய் வாய் ன்ட்டு வர்ணுல கீழ பி ஆ கீழ பி ஜி இருக்குது இது க்கு நால் பேரு மூணு பேர் சேந்து பண்ணிருகுறாங்க ரூமுவர் ரூமு அவுங்க கூட்டியு பொஞ்சோ இங்கல்லா செப்ரேட் ரூமு அவுங்களுக்குன் செப்ரேட் ரூமு இப்ப மூணு பேரு கூட சேந்து ங்லாயி ரோ ரூம்ல இருக்குனுன்னா அவுங்க பாத்ரூம் போம்போது இல்ல இவுங்க
நம்ளால போ முடியாது ஆ
ஆ அந்த மாரிலா இருக்குதுல்ல அதெல்லா தெரிஞ்சுக்ணுனே மோஸ்ட்லி அவுங்க அங்க சேத்னாங்க இங்கே கே சி டி மூலிமா அவன கெட்ச்சிருக்கு ப்ரீ சீ
ம் சிலருக்கு அந்த கஷ்டோ தெரிய மாட்டேன்து நம் ம் என்னாதா வச்சிருந்தாலு இவுங்களுக்கு அந்த கஷ்டோ தெரிய மாட்டேன்து அவுங்களா தனியா இருக்கு போதுதா அதனுடைய கஷ்டோ தெரியு
ஆ நம்ப சொன்னா புரியாது போனா தா அவுங்ளு
ஞ்சுக்கவு மாட்டாங்க நம்ப சொன்னா ரொம்ப இதுவா பேசுவாங்க திமிரா பேசுவாங்க விட்டு பாத்தா தா அவுங்ளு க்கு தெரியு என்ன நெலமன்றது
ஆமா அதுதா இது ஒரு வாரத்தில எ பையேன் மெலி ஞ்சாவா ஆயிட்ருக்குறா ரெண்டு கே ஜி மூணு கே ஜி எறங்கி ட்டு நா ஏத்துன பல்க்கல்லா எறக்கிட் அவே சொல்லிட்டு போனா பால் வாங்கி வச்சுவெய்யி ஆ முட்ட வாங்கி வச்சுட்டு போ நான் டெய்லி நாலு முட் ட சாப்டுவே புரோட்டீன் கலந்து குடிக்குவே அப்டின்லா சொன்னாரு வீட்டுக்கு வந்து பாத்தா எல்லா அப்டியேக்குது ஒண்ணு
ம் அங்கதா முடிலியே எங்கருந்து எடுக்குறது
ஆ
ஓகே தோழி உங்களோட பேசுனது மிக்க மகிழ்ச்சி திரும்பவும் நேரம் இருந்தா இன்னொரு கால்ல பேசலாம் தோழி
ஆஹ் உங்களுக்கு ஒர்க்கா ஓகே நன்றி மிக்க நன்றி